நீங்க என்னா பண்றீங்க கேக்கல
ம் கேக்குதா
சொல்லுங்க
என்னா பண்றீங்கன் கேட்
சும்மாதா இருக்கே சும்மாதா இருக்கே சும்மாதா இருக்கே
சும்மாதா இருக்கீங்ளா
ஆமா நீங்க என்ன பண்றீங்க
ஆ சும்மா சும்மாதா இருக்கே எப்பமே ஃபோனே நோன்டி இருக்கீங்களே நீங்க எதுக்கு ஃபோன் இல்லாத டைம்ல நீங்க வெளில இப்ப வெள்ளான்டிருக்கீங்க சின்ன வயசுல
அ ஆமா என்ன பண்றது இப்போ ஓடி ஆடி வெள்ளாடுனா மூச்சு வாங்கி மூச்சு வாங்கி மேல சீக்கிரோ
அ அந்த காலோ புடிச்ச
அந்த மாரி முடிய மாட்டது பழைய மாரி புரியல
ம் புடிச்சிருக்குதா இந்த மொபைல காலோ புடிச்சிருக்குதா
மொபைல் காலேந்தா புடிச்சிருக்கு
எது
மொபைல் காலோந்தா புடிச்சிருக்
ஏ எதனால
கேக்குதா
ம் எதனால
எதனாலனா அப்புடின்னு நம்மளே ஃபோன பாத்து நோடின்னு படுத்துட்டு
அந்த காலத்துல ஓடி ஆடி வெளையாடணு து இனியே பொழுது
ஓடி ஆடி இப்போ வெள்ளாடுனா முடிய மாட்டுது
இல்லே இப்ப உங்கள வெள்ளாட சொல்லலே அதயே புடிக்காம போ போச்சுன்னு கேக்கறே அது ஏன் புடிக்காம போச்சுன்னு கேக்கறே அவ்ளேதானா
சும்மாதன எப்புடி அவ்வுங்களதா இவ்வுங்களதானு முடிச்சா எப்புடி
புரியலே
வர என்னங்க அவ்ளோத இவ்ளோதானு முடிச்சா எப்புடி
நானு எந்த மாதிரி சொல்றது நா இப்பல்லா வந்து ந்து ரொம்ப அப்பெல்லா வந்து ரொம்ப கொஞ்சோ தெரிஞ் ஜி நம்ம சும்மாவே ஃபோன் இல்லாம சும்மாவே கொஞ்சமா ரொம்ப வெருப்பாருக்கு அப்ப நம்பர் தெரியாம சின்ன பசங்களோட சேர்ந்து விள்ளாடி இப்ப‌ நம்ம சுத்தி கிட்டலே அது வந்து எல்லா வந்துச்சு
ம்
கொழந்த மாரி விளையாடின்னே இருந்தா வேலைக்கு ஆவுமா
ஆமா கரெக்ட்டுதா கரெக்ட்டுதா ஆனா வந்து உழைக்கிற காலந்தா பிடிக்குது ஆனா விளையாட்டு காலம் புடிக்கலேன்றிகளே அதிசயமா இருக்கு
இல்ல விளையாடுனது வந்து எப்புடி சொல்றது அதுவு நம்ளுக்கு இல்ல அந்த அளவுக்கு தெரியாத பிரச்சன இப்பதா தெரியுது அந்த மாரி இருந்த காலமும் புடிச்சு பிடிக்குந்தா எந்த அளவு ம்
ம்
ம் இந்த டிஜிட்டல் னா வந்து பின்ன
நல்லா இருக்குது புரியது புரியுது நீங்க சொல்ற பே உங்களுக்கு இந்த வெயில் காலம் மழ பனி இந்த மூனுத்துல எது புடிக்
எனக்கு வெயிலே புடிக்கவே புடிக்காது வெயில்ல வெளாணுனா பிடிக்குனு சொல்வாங்க இந்த குளிர் குளிர் பிரதேசத்துல இருக்கிறவங்கள மட்டுந்தா அது குளிர் அதா குளிர் பிரதேசத்துல இருக்கவங் நீ நம்ம கொஞ்சம் மேல வச்சாலே நம்ம இங்க நம்ம கொஞ்சவேல் வச்சாலே ரொம்ப முடி முடியாம ஒரு மாதிரி ஆயிடுது அப்படி சுருண்டு விழுகற மாதிரி ஆயி த மயக்கம் மாரி உ எப்படி இங்கெல்லாம் தாங்க முடியாது வயசானவங்க வேற இங்க நிறையா இல்ல சுத்தமா தாங்க முடியாது மிதமா இருந்தா பரவாயில்ல ரொம்ப அடிக்குது ப ங்களா மே மாசத்து அதான் எங்களால தாங்கவும் முடியாது அந்த காலத்துல நாங்க மே மாசம் லீவ் ட்டா எதனா ஒரு சண்டே கிளாஸ் அந்த மாதிரிலாம் போயிடுவோம்
ம்
அந்த மாதிரி போயிட்டு அது சின்ன வயசுன்றதுனால அவ்வளவு விவரம் தெரியாது நாங்க பாட்ன்னு ஓரமா பாட்டி சொல்லி அனுப்புவாங்க ஓரமா போயிட்டு ஓரமா வரணும் அப்படின்ட்டு சில சமயம் கூட்டு வந்து விட்டு கூட்டு போவாங்க அப்படியே வந்துட்டு போயன்னு இருக்குமாங்க அது ஒரு காலம் அதெல்லாம் வந்து திருப்பி கெடைக்குமான்னு தெர்ல
பாட்டி கையால சாப்டது ஆ ரோட்ல ஓடி புடுச்சு வெலாண்டது து இந்த
ம் அது அந்த வயசுலதான் நல்லா இருக்கும் இந்த வயசுல அது
நல்லா இருக்காது தான் இரு தாலும் இப்ப எப்படி நம்மளுக்கு என்னதான் நம்ம ஸ்கூல் பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் முடிச்சு நம்ம கல்லூரி போய் கல்லூரிக்கு வேலைன்னு ஒண்ணு வந்துதா நம்மளுக்கு வந்து நம்ம அந்த கல்லூ பள்ளி நாட்கள் தான் புடிச்சிருக்கோல்ல
ஆ ஆமா அதுவும் கரக்ட்டுதுதான் எனக்கும் பள்ளி பருவத்துக்கு திருப்பிப்போநு அப்படின்னுா டைம் டிராவல் பண்றது இதல்லாம் கூடியசீகரம் கண்டு டிச்சாங்கன்னா போயிட்டு வரலாம்
கண்டிப்பா கண்டிப்பா எவ்ளவு செலவாநாலும் சரி சரி
ம் சும்மா போயிட்டு வந்துறலா டைம் டிராவல் அந்த மாதிரி என்ன கண்டுபுடிச்சாங்கனா கண்டிப்ப வந்து நாடு நல்லா இருக்கும்
வச்சுக்கும் அது என தெரிஞ்சு அது சாத்தியம் இல்லாததுநு நினைக்கிற ஆமா தப்பு பண்ணிட்டு மணிக்கு போய் சரி பண்ணிட்டு வந்துருவாங்க தப்பு பண்ணட்டு மணிக்கு போட்டு சரி பண்ணிட்டு வந்துருவாங்க தப்பே பண்ணாத மாரி காட்டீடுவாங்க
து ஆச்சுதா
உம் இப்ப இருக்கிற இந்த நுண்ணறிவியல் காலத்தலயே எ்வளவு தப்பு பண்ணிட்டு இல்லைன்னு காமிக்கிறாங்க இன்னு அதெல்லா இருந்துச்சுன்னா
ஆமா ஆமா அவளதா இந்த உலகத்தையே வித்துருவாங்க
இப்ப நம்ளக் உன்னோரு வகையில மூத்த நாங் இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி நம்மகிட்ட அப்பயே நம்மகிட்ட மொபைல் ஃப்போன் இருந்ச்சு அப்பயே நம்ம கிட்ட எல்லாமே இருந்துச்சு ஆனா இந்த நின்னு ஒண்ண இல இப்போ இந்த முன்னறிவில் வந்ததுக்கு அப் உங்கங்க எப்படி அந்த பாக்குறீங்க நுண்ணறிவில் இல்லாதப்போ உங்க எப்படி பாக்குறீங்க எது உங்களுக்கு புடிச்சது
முன்னறிவியல் வந்ததுக்கு அப்ரோதா ஏனா அப்பதான நறைய விஷ யோ வந்து நம்மளால சீக்கிரமா தெரிஞ்சு முடியது சீக்கிரமா எதுனாலுமே உடனே உடனே நம் ம்பளால வந்து முன்கூட்டியே தெரிஞ்சிக்க முடியுது எதன ஒன்னுனா பட்டு த பார்த்துருலா முதல்ல எல்லா ரொம்ப கஷ் டமா இருக்கு வெறு நியூஸ் மூலமா தா நம்ம எல்லாத்தையு தெரிஞ்சுப்போ இப்பதானே நம்ம வந்த் ந்த் எல்லாத்தையு ஃபோன் மூலியமாவே தெரிஞ்சுக்கிறோ யாரு டிவி அவ்ளவா பாக்கறதுல்ல மொபைல் வெறு உபேஷ தா இப்போ வந்து ஆனா வயசானவங்க அவங்க தமிழ் டிவில அந்தமாரி பாக்கணு அது யாருமே அவ்வளோ பா குரதுல வெறு போன்லயே போனே எல்லாத்தையு
கர்க்ட் இப்ப நா உங்ககிட்ட பேசிறது கூட நா வந்து அந்த நுண்ணறிவியல் பயன்படுத்திதா நா
ஆஹ் ஆமா இப்ப அது அதெல்லா வேணா அதெல்லா வளர்ணு அப்டின் நல்லா வாய்ப்பு குடுக்கணு நல்லா பாடுன் சே வள ந்தாலு நல்லது தா வளர்லனாலு வளந்தாலு வந்து பிரச்சன தா வளர்லனாலு பிரச்சன தா வளந்தா அத வந்து இன்னு நல்லா யூஸ் பண்ணி ஃப்ராடு தனோ பண்றது தா எல்லாரு பாப்பாங்க கெட்ட யூஸ் பண்ணி அத வந்து ரொம்ப இதுவா க்குவாங்க
உம் இந்த மா
யாரு நல்ல ஆஹ் அது யாரு நல்ல வழில வந்து யாரு வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க எல்லாத்துலயு அதுல வந்து ஒரு கெட்டத அப்டி தா வந்து இது பண்றாங்களே ஒழிய யாரு வந்து அப்றோ வந்து ஆக்சிஸ் பேங்க் ஓபன் பண்ணி அ சேலரி அக்கவுண்ட் தருவாங்களா அப்ப இந்த மாச சேலரி வராதுன் நெ
அவுங்களே ஓப்பன் பண்ணி தருவாங்களா
ஆமா ஆக்சிஸ் பேங்க்னு சொன்னாங்க
எந்த எந்த எந்த எடம் ஆஹா ஐ சி ஐ சி ஐ பேங்க வந்து நம்மளுக்கும் லிமிட்டேஷன் அதிகமா இருக்கு லிமிட் ஆ அதா நம்மளுக்கு ஒரு மினிமம் அக்கௌண்ட்ல மினிமம் பேலன்ஸ் இருக்குல்ல அது வந்து ஐ சி ஐ சி-ல மினிமமே பதினஞ்சு இருக்
அப்படியா
ஆமா ஆமா ஆக்ஸிஸ்ல கொஞ்சம் கம்மிதா
ஆக்சிஸ்ல கம்மியா ஐ சி ஐ சி ஐ -ல அதிகன்றிங்களா
ஆமா நீங்க அப்படி ஓகேவா இருந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்க ஓகந்துச்சுன்னா நீங்க ரெண்டு அக்கௌண்ட யூஸ் பண்ணிக்கோங்க
ஆஹ் அது சேல்ரி அக்கௌண்டா இருக்கும் மெயின் அக்கௌன்ட்
அப்படியா அப்பனா நீங்க அங்க இருந்து நின்னுட்டீங்கன்னா நீங்க அந்த அக்கௌண்ட் குளோஸ் ஆயிடுமா இல்ல நீங்க
அதுதான் எனக்கு தெரியல வாயில் அடிங்க தயவ செஞ்சு
செரி இல்ல இல்ல நான் சொல்றேன் ஒரு ஐந்து வருதங்கக்கு அப்புறம்
தெரியலயே அது எப்டி இருக்கும்ன்ட்டு ஏ அமா ஆரலாம்னு நெனைக்கறேன் நம்பிக்கையா‌ குடுத்திறுவாங்கன்னு நெனைக்கறேன். குடுத்துருவாங்களா இல்ல அத அப்டி
ஆமா குடுத்துருவாங்கனு வேணுனா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்
ம் ஆனா இது மினிமம் பேலன்ஸ் எவ்ளோனு தெரில
அது இப்ப பாத்துக்கலாம். அதான் நுண்ணறிவேல் நுண்ணறிவேல் காலம் தானே ஒரு ஒரு நொடியில நம்ம தெரிஞ்சக்கலாம். ஒரே நொடிதான்
ரெண்டாயிரத்து ஐநூறுலருந்து பன்னெண்டாயிரம் வரைக் க்கும் அப்டின்னு சொல்றாங்க
அப்டிங்களா
ஆமா
ஏ
ரெண்டாயிரத்தி ஐநூறுல இருந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும்
தேவைக்கு ஏத்த மாறி
ஓ இப்டிங்க இருந்தா எப்டி ஏ இப்டி பண்றாங்க தெரியலே செரி நா அப்றம் பண்